லோ
ஹலோ
கேக்குதாடா
ஆ கேக்குதுங்க்கா
ஆ சொல்றா என்ன பண்ணிட்டுருக்க
சும்மாதா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
நல்லா இருக்கேன்டா அப்றோ காலேஜ்ல்லா முடிஞ்சது சாப்ட்டாச்சு டா நீ சாப்ட்டாச்சா ஆ என்ன பண்ணிட்டு இருக்க சிக்கன் தா டா காலில செஞ்சமா அப்றோ அங்க ஊர்ல இருந்தா இங்க வந்தோ இன்னிக்தா வந்தோ சரி நாளிலிந்து நா ஸ்கூ லுக்கு போகணுமா அத்னால அப்றோ அண்ணா மதியே ம் ஹூங் மார்னிங் பிரேக்ஃபாஸ்டே லேட்டா தா சாப்ட்டாரு
ஓ கேங்க்கா
அதனால அப்றோ கொஞ்சோ பேக் பண்ணி எடுத்துட்டு வந்துருந்தனா அப்றோ ஒரு சிக்ஸ் தேர்ட் ட்டி மாரி நாங்க சாப்ட்டு முடிச்சாச்சி இன்னிக்கி
சேரிங் க்கா
ஆ நீ என்ன பண்ற
நாங்க சும்மாதா இப்பதா சாப்ட்டோம்கா ஓ ஓகேங்க்கா ஏ நல்லா இருக்காங்க வீட்லலெல்லா நல்லா இருக்காங்களா
ஆ எல்லா நல்லா இருக்காங்கடா ஆ சிக்கன் சிக்கன் தா இப்பவூ சிக்கன் தா வேறல்லா எதுவூ செய்ல ம் சோர்டா காலேஜ் எல்லா முடிஞ்சது ஆ நல்லா இருக்காடா நல்லா இருக்
ஓகேங் முடிசிஞ்சிங் க்கா
ஓகே இன்டர்வியூ ஏதாவது அட்டென் பண்ணியா
ஆ அட்டன் பண்ணோ ஆனா எதுவூ கெடைக்கல
ஆ ஓகே சரி சரி ஓகே ஓகே கேம்ப் பஸ் இன்ட்ரீவ் நறையா வந்துச்சா உனக்
அவ்ளோ எல்லா காலேஜ்ல வர்ல ஒரு லிமிட்டா தா வந்துச்சு
ஆ சரி சரிடா ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா எத்தனை அப்ளை ஆ அட்டன் பண்ணி
ஒரு டூ ஆர் த்ரீ அட்டன் பண்ணிருப்பே ஆ ஒரு பெரிப் பெரிய கம்பெனிஸ் எல்லா அவ்வளோவா வர்ல சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் தா வந்துச்சு அ எல்லாமே அ அக்ரிமெண்ட் டைப்ல வந்துருச் சு அதனால அ எல்லா த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் அக்ரிமெண்ட்டு அன்னால மேம்ங்ளே அவ்ளோ அக்ரிமெண்ட் எல்லா வேணான்ட்டாங்க
ஓ செரிடி செரி செரி ஹூமா சேரி சேரி செரி ம் ச்செரி அப்றோ வேற என்ன தமையல் இன்னிக் காலையில என்ன செஞ்சீங்க
இன்னிக்கி காலையில சாப்பாடு மட்டன் கொழம்பு செஞ்சாங்க
அ ஓகே ஓகே நீதா ஏதாவது வெரைட்டியா செய்வில்ல இன்னிக்கு எதுவூ உன்னோட கைவசோ காமி
நா இன்னக்கி மொடக்கத்தாங்கீர தோச செஞ்ச
சூப்பர் அ சரி சரி அ அது எப்டி செஞ்ச
அது இந்த மொடக்கத்தா கீர அப்றோ கொத்தமல்லி அப்றோ ஜீரகோ பூண்டல்லா போட்டு அரச்சி மாவுல கலக்கி தோச ஊத்தி சுட்டோ அம் அ சூப்பரா இருந்ச்சிங்
அ அது ரொம்ப நல்லதுடா கால் வலி அந்த நரம்புல நீர் கோர்த்திருந்தா அ அதுக்கெல்லா நல்லதும்பாங்க நல்லது சரி சரி சரி பாட்டி சாப்ட்டாங்ளா அதயே
அ பாட்டிக்கு தா செஞ்சோ அவங்களுக்கு தா மூட்டு அ ஆமாங்க்கா
செரி செரி அ சேரிடா அப்றோ தங்கச்சி என்ன பண்றா நாளைக்கி ஸ்கூலுக்கு போகணுன்டா ஸ்கூலுக்கு வர சொல்லியிருக்காங்க இங்க பழைய ஸ்கூல்ல பாப்பா ஜாயின் பண்ண ஸ்கூல்லயே லாஸ்ட் இயர் ஜாயின் பண்ணிந்தனா அப்றோ அது ரொம்ப லாங்கா இருக் குதுன்னு அங்க ரிசைன் பண்ணிட்ட
ஓ
அப்போ மறுபடியோ இங்க வீட்டு பக்கத்துலயே ஒரு ஸ்கூல் இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு அங்க ரெஷ்யூம் குடுத்தே செலக்ட் பண்ணிட்டாங்க செரி லாஸ்ட் வீக் சும்மா ஒரு நாள் போயிட்டு வந்த பிளான்னர் போட்டு குடுங்கன்னு கேட்டாங்கட்டு போயிட்டு வந்த அப்றோ நாளையில இருந்து வர சொல்லியிருக்காங்க அ மூணு நாள் ஆன்லைன் கிளாஸ் இருக்கு மன் டியூஸ்டே வென்னஸ்டே தர்ஸ்டே அப்றோ அதுக்காக அ அதாவது அ யூ கே ஜில இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போவாங்கள்ள அவங்களுக்கு மட்டு லைக்க அ கிரேடுக்கு வந்துட்டாங்கன்னா அவுங்க எப்டி இருக்கன்ணு அப்டிங்கிற மாரி அப்றோ பேரண்ட்ஸ்க்கு ஒரு இதா இருக்கும்ல அப்டிங்கிற மாரி அவுங்க இதுப்படி வருஷா வருஷோ வெப்பாங்களாமா அதனால நாளைக்கி வந்து எல்லா செட் எல்லா பண்ணி வச்சிருங்க அப்ற டியூஸ்டே வந்தவுனே நைன் ஓ கிளாக் ந நைன் தேர்டிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்குற மாரி சொல்லிருந்தாங்க
ஓகே
ஓகே அப்டின்ட்டு அதனால நாளைக்கு போகணு அம்மாவயு வர சொல்லிருக்காங்களம்மா நாளைக்கி
ஆ அம்மாவு நாளைக்கி ஸ்கூல் போவாங்க நாளைல இருந்து ஸ்டார்ட் டுனு சொல்லிட்டு இருந்தா
ஃபுல்லாவேவா எடையிலல்லா லீவே இல்லையா அம் அம்மாக்கு
ஆஹா லீவ் இல்ல ஃபுல் இதுமே ஸ்கூல்தா சொன்னாங்க
ஸ்கூல் தா சொன்னாங்க சேரி சேரி ஆ சேரிடா இந்தக் கோய முத்தூர்ல பர்ச்சேசிங்கல்லா போயிருப்பீங்கள
ஆ ஆமா டவுன் ஹால்ல நல்லா இருக்கு அதுல்லாமா இ ஜூடியோ ஃபன்மால்ல நல்லா இருக்கு நாங்க ஜூடியோல தா அதிகமா போய் பாப்போ
ஆஹ ஆ ஓகே ஓகே
தானே அதிகமா எடுப்போ அதனால வந்துட்டு ப்ரெண்ட்ஸ் எல்லா சேந்து ஜூடியோ இல்லா லக்ஷ்மி மில்ஸு லக்ஷ்மில்ஸ் காந்தி ஆ கோயமுத்தூர்லா காந்திபுரம்ல இருந்து கொஞ்ச தூரோ
ஷாப் நேம்மே லக்ஷ்மி மில்
ஆ ஷாப் நேமே லக்ஷ்மி மில்ஸு அது பெரிய இது அதுல வந்துட்டு ஒவ்வொரு ஷாப்பா இருக்கு டிவைட் ஆயி நெறையா ஷாப்ஸ் இருக்கு ஆ அது மாரிதா இருக்கு இப்ப மால்லல்லா எவ்ளோ ஷாப்ஸ் இருக்கு அது மாரி அது வந்துட்டு மேல மேல இருக்கு இது வந்துட்டு ஒரே கிரௌண்ட் ஃப்ளோர்லயே எல்லாமே இருக்கு
ஓ சரி சரி சரிடா உ ஆ ஓகே ஓகே ஆ அது காந்திபுரம்லயே இருக்கா
காந்திபுரம்ல இருந்து ஒரு ஃபோர் ஃபோர் ஸ்டா ஸ்டாப்ஸ் அப்டி இரு
தள்ளி போகணும் ஓகே ஆ சரி சரி சரி சரிடா
ஓகேங்க்க
ம் சேரிடா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கறாங்க
அம்மா சும்மாதா இருக்காங்க
ஆ சரி சரி நா பழைய ஸ்கூல் ஜாயின் பண்ணியிருந்தே அங்கெல்லா சல்வார் எல்லாமே போட்டுக்கலான்னாங்க இங்கயு பிரச்சனை இல்ல அங்கயாவது வீக்லி டுவைஸ் சாரீ கட்டுற மாரி இருக்கு அப்பற இங்க அந்த பிரச்சனையெல்லா இல்ல அ சரி அதுதா கொஞ்ச பர்ச்சேஸ்க்கு போலாம்ட்டு ஒரு ஐடியா இருக்கா சரி அதா அப்பற நீ கோயம்புத்தூர் சைடு தானே இருந்த அதா கேட்கலாம் அப்படின்னு கேட்டே
டவுனால நெறைய ஷாப்ஸ் இருக்காங்க வட்டிக்கா அங்க நல்லாருக்கு
அங்க குவாலிட்டி நல்லா இருக்குமாடா
குவாலிட்டி நல்லாதா இருக்கு ம் நெறைய எடுக்குறதுனா டவுன்ஹால் தா போவோ அங்க நல்லாதா இருக்கூ ஆனா தேடணு அங்க ஒவ்வொ ஷாப்ஸ் எது பெஸ்ட்டா இருக்கு அப்படின்னு தேடணு கம்பேர் பண்ணி பாத் தோணா கெடைக்கு நெறையா
நெறையா கெடைக்கு
லே கெடைக்கு
ஓகே ஓக் கே இது ரெகுலர் யூஸ்கு கொஞ்ச நம்ளுக்கு கம்பர்டபுளா இருக்கு இல்லயா ம் ஓகே ஓகே சரி இங்க சத்திலயு ஒரு ரெண்டு மூணு கட ஓபன் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க ஆ அங்க கோயமுத்தூர் ரோட்ல
ஆ ஆ கோயம்புத்தூர் எஸ் ஆர் டி கிட்ட நெறைய கட ஓபன் பண்ணியிருக்
ஓபன் பண்ணிருக்காங்க ஆ அதா அங்கேயு சொன்னாங்களா தெரிஞ்சவங்க ஒருத்தரு அதான்ங் சரி அதா நீ கோயம்புத்தூர்ல இருந்தில்ல சரி உன்கிட்ட கேட்டு பாக்கலா அப்படின்னுதா கேட்டே காலேஜ் அங்கதானே பண்ண நீ சரி உனக்கு ஏதாவது ஷாப்ஸ் தெரியுமா அப்படின்னு கேக்லாந்தா கேட்டே
சேரிங்க்கா அதா டவுனால் இல்லன்னா ஃபன்மால் குரூப் ஃபீல் அங்கல்லா நல்லாதா இருக்கு ஆனானா அங்கதா ரோட் கொஞ்ச ஓவரா இருக்கு ஹோல் ஷாப் மாரி இருக் க்கு டவுன் ஹால்ல அதுல எடுத்தா பட்ஜெட் கம்மி தா நம்ம மால்லா போயிட்டா ரொம்ப பட்ஜெட் எகிரிரு ஒரு ட ஒரு ட்ரெஸ்ஸே போர் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு க்ராப் டாப் எடுத்தாவே ம் டவுன்ஹால்லனா ஒரு க்ராப் டாப்பே டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப் ட்டிக்குள்ளேயே இருக்கு ஆ பாதிக்கி பாதி கம்மியாயிரு அங்கெல்லா ரொம்ப ரேட் ஒரு ஆஃபர் போட்டாதா அது ஹோல் டாப்ஸ் வந்து ஹோல் ஆ இருந்தா அ கம்மி ரேட்டுக்கு குடுப்பாங்க ஜூடியோலல்லா அதுவே ஸ்டார் சே இல்லன்னா வந்து அதிக ரேட் ஆ
ரேட்ல இருக்கு அந்த பர்டிகுலர் டைம்ன்னு தானடா குடு
ஆ ஆமா இது முடியாம ட்ரெஸ் எல்லா சேல் ஆகாம இருந்தா அப்படி ஆஃபர் போட்டு விட்டுருவாங்க நியூ கலெக்ஷன்ஸ் வந்தா ஆஃபர் எல்லா எடுத்துட்டு ரேட் ஏத்திருவாங்க அப்படிதா இருக்கு
அத அது எல்லா ஷாப்லயு பண்றதுதானட இப்ப இந்த ஆடி தள்ளுபடி தீபாவளிக்கு முன்னாடி அ மோஸ்ட்லி அந்த மாதிரிதா பண்றாங்க ம் சரிடா அப்பற நாளைக்கு என்ன சமைக்க போற நாளைக்கு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு முடக்கத்
நாளைக்கு தெரில பாக்கலங்க்கா
பாக்கலா
அ அம்மா காலையில சமைச்சிருவாங்க அமிச்சி
காலைல அ அம்மாவு எடுத்துட்டு போகனும்ல்ல நாளைக் ஸ்கூலுக்கு
டாவே எந்திரிப்போ அ அதுக்கப்புறமா ஐ ம் அங்கியும் மதிய வரைக்கு தா கா மதியந்தா காலேஜ் இருந்ச்சி அப்டி எயிட் தேட்டி நைன் வரைக்கு தூங்கி தூங்கி பழகி எந்திரச்சி இப்ப எந்திரிக்கவே முட்ல அதனால கால்ல அவுங்க பாத்துக்வாங்க நைட்டு நா பாத்துக்குவ
சூப்பர் சூப்பர் அம்மா கொஞ்ச சப்போட்டு சேரிடா ஓகே ஓகே ம்
பாப்பா எத்தனாவது
பாப்பா இப்போ சிக்ஸ்த் போறாடா பிஃப்த் டூ சிக்ஸ்த் போறா ம் ம் அங்க த்ன் பாப்பா அவ நைன் த் போறா நைன்த் போறா ஓகே ஓகே ஆ அம்மா சொல்லிட்ருந்தாங்க நேத்திக்கு அவள மேத்துக்கு மட்டு ஸ்சாட்டிங்ல இர்ந்தே கொஞ்சோ டியூஷன் அமுச்சி உட்றனு அப்டின்ட்டு சொல்லிட்ருந்தாங்க ம்
பேசிக்கா இருந்தா நானே கொஞ்ச சொல்லி குடுத்துருவ ஒர்க் அவுட் பண்ணி அவளுக் டெய்லியு கொஞ்சோ இதா இருக்குன்லா அதனால டியூஷன் அனுப்லா மத்தபடி நா அப்புற நானே சொல்லி் குடுத்துக்வே நானு பயோ மேக்ஸ்னால ஆ கொஞ்ச கொஞ்ச தெரியு ஃபுல்லா அதுல கண் அவ்ளோல்லா எனக்கு வராது மேக் சோ பேசிக் மட்டு
அததா ஆ இல்ல அவ போயிட்டு வந்துட்டானா கூட அவ பிராக்டிஸ் பண்ணு போது கூட நீ கொஞ்சோ சப்போட் பண்
ஆ தெரியிலனா யூடியூப்ல கூட போட்டு சொல்லி் குடுத்துருவே ஆ ஃபுல்லா அதுலயே அவளுக் ஆ சப்போட் பண்
பண்ணணு ம் அதா அதா
டியூஷன் போனா தா கொஞ்ச அவனால முடியு
ஆமா இப்ப எப்ப இருந்தாலு இந்த டிசம்பர் வரைக்கு நைன்த் சிலபஸ் தா எடு பாங்க அதுக்கப்புறோ டென்த் சிலபஸ் ஸ்சாட் பண்ணிருவாங்க
நாங்க படிக்கு போதே அவ்ளோ டப்ஃபா இருந்துச்சி இப்ப ரொம்ப மேக்ஸ் டஃப் ஆயிருச்சி
டஃப் ஆயிடுச்சி அ அதா அதா அதா ஆ
எங்கனாலயே அவ்ளோ படிச்சிட்டு போயே மார்க் எடுக்க முடியில டுவெல்த்ல
டு்வெல்தல அ சம்ஸ் நெறைய இருக்கு டா எக்ஸாம்பிள் சம்மு சைஸ் அம்ம அப்டின்ட்டு நெறைய கொண்டு வந்துட்டாங்க கச்ச கச்ச கச்சனு அது ஒவ்வொரு சம்மு ஒவ்வொரு மாடல்ல இருக்கா எல்லாத்தையு ஞாபக வச்சுக்கற கஷ்டமா இருக்கு
ஆமா அதனால அவ டியூஷனா அனுப்புறன் நாங்க அம்மா
சேரிடா போவட்டும் போவட்டு அவ்ளு டியூஷன் போகட்டும் அப்புறோ நீயு கொஞ்ச அப்டியே சப்போட் பண்ணீனா அப்புற அப்டியே பிக்கப் ஆயிக்குவா
ஆமாங்கா
ம் செரிடா
நீங்க நாளைக் ஸ்கூல் போயிருவீங்ளா
ஆமாண்டா காலைல இப்பதா மெசேஜ் பாத்தே எயிட் ஃபாட்டி க்கே வர சொல்லி போட்ருக்காங்க இத்தன் நாள் பத்து மணிக்கு வாங்க பதினோரு மணிக்கு வாங்கனு எனக்கு கன்செஷன் கெடச்சிட்ருந்தது நாளைக்கி எல்லாத்தியு குரூப்ல ஆட் பண்ணி உட்டுட்டு கரெக்டா எ ட எயிட் ஃபாட்டிக்கு வந்துருங்க எ எட்டு நாப்பதுக்கு அங்க வந்துருங்க அப்டின்னு மெசேஜ் போட்டுர்க்காங்க என்னன்னு தெரிலடா அதா மண்டே போனோமா டியூஸ்டே வென்ஸ்டே தேர்ஸ்டே மூணு நாள் வந்து ஆன்லைன் கிளாஸ்ன்னு சொல்லிர்க்காங்களா அதுக்கப்பறொ என்னய என்ன பண்ணுவாங்கன்னு தெரில வர சொல்லுவாங்ளா இல்ல ஜூன்ல இருந்து வந்து கோம்பங்ளா என்னான்னு தெரில
எங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது ஒன் டே ஆன்லைன் க்ளாஸாதா இருந்து
அது ஆனா அது ஜாலியா இருந்துருக்குமுல ஃப்ரைடே மாரி வந்துச்சன்னா நீங்க ஜாலியா வீட்டுக்கு வந்துரு
ஜாலியா இருந்த ஆ த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் லீவ் வந்துரு தேர்ஸ்டே வந்தாலு ஃரைடே ஒன் டே லீவ் போட்டு வந்துருவோ ம் அப்டிதா இருந்துச்சு
எப்டியோ காலேஜ் லைஃப்லா சக்சஸ்
ஆ முடிஞச்சு ஆனா விட்டு வரதா மனசே இல்ல ஆ ஆ எல்லா அழுக ஆரம்பிச்சுட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா
அத அதா ஆ அது லைஃப்ல ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான விடு சேரிடா செரிப்பாரு நா கால் பண்ற அப்றோ ம் ஓகேடா வச்சுருட்டுமா